அ ம்.
சும்மாதா இருக்கே நா சும்மா இப்பதா வெளியே கொ இந்த கொழந்தைங்கள்லா வெளையாடிட் இருந்தாங்களா செரி அத பாத்துன்னுந்தே அதா நம்ப பழைய கால்த்து ஞாபகோ எல்லா எனக்கு அப்டியே வந்துடுச்சு அதா.
அப்டியா எனக்கு அப்டிதா இருக்கு செல நேரோ இந்த கொழந்தைங்க வெளையாட்லா பாக்கும்மோது. நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப எப்டி விளையாண்டோ என்னென்ன விளையாட்லா விளையாண்டோ ஞாபகோருக் வந்துரு அப்டே.
இப்ப கொழந்தைங்கல்லா இந்த மொபைல் தான நம்ப மாதிரி வெளிய போய் எல்லா வெளையாட்றதே இல்ல அதே கம்மியாய்டுச்சு வெளையாட்றதே கம்மியாய்டுச்சு இப்ப எல்லாமே அந்த மொபைல் ஃபோனை வெச்சுட்டு ஃபுல்லா பாத்துட்டே இருக்கத்தா வேலையாவே இருக்கு.
சரியா சொல்ற போ சாய்ங்கால நேரோ ஆச்சுனா வீட்டுக்குள்ளயே இருக்க மாட்டோ நம்ப. அம்மா உள்ளவா உள்ளவான் பத்து டைம்க்கு மேல கூப்டுட்டே இருப்பாங்கல்ல.
அதுலியு அந்த கண்ணாாமூச்சு வெளையாடுவோமே அடடா செமையாருக்கு இல்ல அது ஒர்த்தர் கண்ணு மூடி. எண்ணுவாங்க மத்தவங்க வந்து ஒளிஞ்சிக்குணு அதுல வேற இந்த டப்பா அது அதுன் சொல்லுவாங்க. ஓடி ஓடி போய் வெளையாட்றதே சூப்பராருக்கு நம்புளுக்கு.
நம்ம ஒளிஞ்சுக்கிற எடமே நெறைய பேரால கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல ஒரு ஒரு நேரோ ஒரு மண் நேரோ. ரெண்டு மண் நேரோ எல்லா ஒருத்தரு ஒளிஞ்சிருக்க எடத்த தேடுவாங்க தெரிமா?
ஆமா ஆமா ஏமாத்துவோ ஏமாத்துவோன் தெரி தெரி ஏமாத்தவே முடியாது அவுங்களல்லா. இது உண்மதா நம்ப வீ ட்டு பின்னாடி பெரிய அந்த செவுரு எல்லா கட்டிர்ப்பாங்கள்ல மரோ செவுரல்லா அது பின்னாடி வேணா போய் நம்ப ஒளிஞ்சிருந்தா ஒரு ஒரு அளவுக்கு கண்டுபுடிக்காம இரு க்கு அது நல்லா இருக்கு அந்த மாரி.
கரெக்டா சொல்லிட்ட. நா என்ன தெரிமா பண்ணே ஒரு சில் நேரல்லா வந்து இங்கெல்லா விளாடிட்ருப்பாங்க. எனக் லைட்டா பசிக்கும் பாரு நா அப்டே வீட்டுக்குள்ள போய் சாப்டுட்ருப்பே. ரொம்ப நேரோ கழிச்சு வந்து என்ன தேடுவாங்க ஏய் நீ ஒன்னு ஒளிஞ்சிருக்கன் நி நெனச்சிட்ருக்க வந்து சாப்டுட்ருக்கன்லா நறைய நாள் என்ன கேட்ருக்காங்க.
அதுதா அதா உண்ம போல. ஒரு நாள் எல்லாரு தேடி தேடி அப்டியே எப்டி சொல்றது ரொம்ப சோகமாயிடுவாங்க. அப்பறதா நா சிச்சுட்டே வெளிய வந்துட்டே எல்லாரு நா வெளியே வந்துட்டே அப்டின் சொல்லுவாங்கள கண்ணாமுச்சி வெளாடஸ் ல்ல அப்ப அவுங்க மூஞ்ச எல்லாம் பாக்கணுமே இருக்குறோ மூஞ்சல்லா ரொம்ப கோவமா அப்டே பாத்துட்டே இருப்பாங்க. என்னடா அதுக்குள்ள வெளிய வந்துட்டியா நா கண்டுபுடிக்கத்துக்குள்ள நீ வெளிய வந்துட்டியா அப்டின்றா மாரி இருக்கு.
ம் ம். அதெல்லா வந்து ஒரு பொற்காலம் மாரி இல்ல நமக்கு.
நீ நொண்டி எல்லா வெளையாடிர்க்கியா?
ம் நா நொண்டி செம்மையா புடிப்பே வேகமா ஒரு கால்ல அப்டி என்ன யாராலியு அந்த நொண்டி கேம்ல மட்டு அவுட் பண்ணவே முடியாது கட கட கடனு ஓடிடுவே.
ஆமா எப்பவு பேலன்ஸ் பண்ண முடியாது அதுல நா ரெண்டு மிஷத்துல கீழ விழுந்துடுவே தெரியுமா நொண்டில அது பாக்ஸ் பா க்ஸா நம்ம போட்டு வெளாடுவோ ஒரு கட்டோ ரெண்டு கட்டோ மூணு கட்டோனு அது நொண்டி நொண்டி வெளாட சொல்ல அது ஒரு மாரி ஃபீல் அது நல்லாவே ருக்கு நீங்க எந்த மாரி எந்த மாரி நொண்டி எல்லா வெளாடி ருக்க நீ
நீ சொல்ற மாரிதா ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு பாக்ஸ் மாரி போட்டுப்போ போட்டுட்டு அதுக்குள்ளேயே புடிக்கணு அந்த நொண்டி அடிச்சிட்டு யார் பிடிக்கிறாங்களோ அவுங்க மாட்னாங்க அன்னைக்கி அந்த ரெண்டு கால ஓடுறதுக்கு நொண்டி வச்சு விர் புடிக்கிறதுக்கு வித்தியாசோ இருக்குல்ல
அதே இந்த கல்லு வச்சியா எமாத்துவாங்க பாரு நொண்டில எந்த கல்லுனா போய்டு அந்த கல்லு உழுந்துரு இதே ஜல்லிக்கல்லுன்னா விழாது அந்த கல்லு வேற வச்சு ஏமாத்துவாங்க நம்ம கூட வேற
ம் கரெக்டா சொல்லிட்ட
இப்பெல்லா அந்த கொழந்தைங்களுக்கல்லா அதா ஃபன்னே இப்ப ச்சு பாத்தேனா சின்ன சின்ன பசங்களே குட்டி குட்டியா பாக்ஸ் போட்டு நொண்டி வெளாடிருக்கோ ஒங்க வீட்டு வெளிய அப்பறோ இந்த கோலி வெளாடுவாங்க அதெல்லா பாத்திருக்கியா
ஆஹ் ஆனா கோலிலா வெளாண்டா வச்சுக்கோயே எங்க அம்மா என்ன தெரிமா சொன்னாங்க அதெல்லா பசங்க வெளையாடுற வெளாட்டு அதெல்லா நீ வெளாட கூடாது அப்டி அடிச்சிருவாங்க ஆனா இன்ட்ரஸ்டா இருக்கு எனக்கு அத பாக்கறதுக்கே
இப்ப வெளையாடலா அது பொம்பள பசங்களு வெளையாடலா அது வீட்ல பெரியவுங்க அப்டிதா சொல்லுவாங்க கண்ணாடி கோலி எல்லா இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து டக்குன்னு பா டிச்சா போயிடு
அழகா இருக்கு அந்த கோலியே பாக்குறதுக்கேல
ஆமா ஆமா ஆனா இப்ப அந்த கோ கோலி எல்லாம் எதுமே கெடையாது இப்பதா நெறைய மாறிடுச்சு எல்லாமே வந்துருச்சு அப்பற இந்த நிற நிறமா பால் வரு குட்டி குட்டியா அந்த பால் வச்சு வெளயாடுவாங்க
வந்து செம ஃபன்னா ருக்கு ஒரு ஒரு கேமும் நீ சொல்ற மாரி இப்ப எல்லா இல்ல எந்த கேமுமே இல்லாம போயிடுச்சு
ஜெயிச்சா மட்டு மா நம்ம ஜெயிச்சிட்டோனு வச்சுக்கோ மத்தவங்களுக்கு கோவமாயிடு நம்ம ஏதாவது ஒரு வெளையாட்டுல வெளாடி இப்ப அவுங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நம்ம ஏதோ வி சில வெளயாட்டுல விட்டு குடுத்து வெளாடுவோ செரி நீ போ எடுத்து போ வெளையாடு போ அப்டின்னுட்டு
நா என்னா தெர்மா பன்னுவே சின்ன பிள்ளைலலா கேம்லலா தோத்து போயிடனா நா அழுவே எங்க அண்ணே அக்காலா வந்து இதெல்லா கேம் தா அழவக்கூடாது அப்டி சொல்லி சமாதானப்படுத்துவாங்க ஆனா நா ஜெயிச்சுட்டா என புடிக்கவே முடியாது அவுங்கள ல்லா நக்கல் பண்ணிட்டு ஒக்காந்துருப்பே
ஆமா ஆமா அதெல்லா சிரிப்பா தான ருக்கு கபடி வெளையாட சொல்லலா கபடி கபடின்னு சொல்லி மூச்சு விடாம கத்திட்டு அந்த மாரி வெளையாடுவோ அதெல்லா அந்த காலத்தோட வெளையாட்டு ஆனா இப்ப கபடியே வந்து வேற மாரி ஆயிடுச்சு
ம் அம்மாய் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு பையே இருப்பா அவன வந்து யாராலையு டச் பண்ணவே முடியாது அவ்ளோ சூப்பரா வெளையாடுவா கபடி கபடி கபடி சொல்ட்டு சூப்பரா வெளாடுவா அவ
நா ஒருவாட்டி அப்டிதா எங்க வீட்டு மொட்ட மாடில இருந்து பாத்துட்டு இருந்தே எங்க வீட்டுக்கு பெம் பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிரௌண்ட்டு அவுங்க எல்லா வெளாடிட்டு இருக்காங்க எல்லா செரி பாத்துட்டு நம்பளு போய் வெளையாடலா அப்டின்னு சொல்லிட்டு போய் வெளையாடுறதுக்கு போனே போயிட்டு நா எல்லா வெளாடிட்டு இருக்கே ஃபுல்லா அங்க ஏமாத்தி ஏமாத்தி வெளாடுற மாரி தெரியுது எனக்கு அவ்ளோ ஆனா அங்க எதோ பரிசெல்லா குடுத்துட்டு ஏதோ பண்ணட்டுலா இருந்தாங்க அதுல வேற ப ஒரு பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதோ வெள்ளாடிட்ருக்கா நா அவன மட்டு பாத்துட்ருக்கே அந்த பையன மட்டு இன்னா பண்றா அப்டின் சொல்ட்டு உங்க வீட்டாண்ட இத மாரி கிரௌண்டு எதாச்சு இருக்கா ன கிட்ட எதாச்சு
வீட்டு கிட்டக இல்ல ஒரு ஒரு ஒரு தெரு தள்ளி போனா நம்ப பாக்லா நம்ப ஆனா இப்ப எங்க வேலைய விட்டுட்டு போறது
ஆமாமா சில ஏரியாலலா கிரௌண்டே எதுமே இருக்காது சேரி சேரி அந்த இதெல்லா தெரிமா உனக் கு கல்லாங்கா
ம் பாத்துருக்கே எனக்கு வந்து கை குட்டியா இருக்குமா அதனால அது நா ட்ரை பண்ணதுல நீ விளயாடுவியா
ஆ தெரியுமே அந்த கல்லடிக்கி இது பண்ணுவாங்கல்ல ஒன்னு ஒன்னாங்கா ரெண்டாங்கா அந்த மாரி சொல்லி வெளையாடுவாங்க அது சூப் ப்ரா இருக்கு அது எனக்கு ரொம்ப புடிக்கு அப்றோ பொம்பரோ விடுவாங்க கயிறு அதலா வச்சு பண்ணுவாங்க
ஆ பம்பரோ நானுமே வெளையாடுவே இப்ப கூட ஒர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பையனுக்கு வாங்கி குடுன் சொல்லிக் குடுத்து நாலா கத்துக்கறத்துக்கு ஒரு வாரோ எடுத்துட்ட ஏன் பையே ரெண்டு டைம் தா நா விட்டு காமிச்சே மூணா டைம் அவே செஞ்சுட்டா பம்பரமே சூப்பரா
ஆமா ஆமா அதே மேரி செஞ்சு அந்த பசங்களே விட்டு விட்டு வெள்ளாடுவாங்க இன்னொன்னு வேற தெரிமா மழ காலத் துலலா வந்து இந்த காகித பேப்பர்ல வந்து படகுலா செஞ்சு தண்ணில வந்து பட கப்பல் மாரி விட்டு அதுல வேற ஒரு வெளயாட்டு தண்ணிய தெளிச்சுக்கின்னு ரெண்டு மூணு பேர் தெளிச்சுக்குன்னு அது ஒரு வெளயாட்டா வெடயா வெளயாடிட்ருப்பாங்
ஆமா நா அப்டிதா நல்லாருக்கு எல்லாரு நம்ம உண்மையான அந்த கப்பல் நம்ம கப்பல் ரொம்ப தூரோ போய்ர்ச்சினா நம்ம கப்பல் தான் தூரமா போயிருச்சின்லா சொல்லிட்டு இருப்போல்ல
அதா அது போகும்போது பின்னாடியே நம்புளு ஓடுவோ யாரோட யார்தோ போது அப்டின் சொல் ட்டு நம்புளு போவோ அது ஒரு பீச் மாரி ஃபீல் சில பேர்லா வீடு கட்டி இது நம்ப வீடு இது உங்க வீடு அந்த மணல்ல வீடு கட்டிலா வெளயாடுவாங்கல்ல பீச் கூட அந்த மணல்ல அதெலா கட்டுவாங்க தெரியுல உனக்கு
ஆ ஆமா கரெக்டா சொல்லிட்டே பீச்ல கட்டுவாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கே பக்கத்துலே வீடு கட்னா அவங்கலா மண்ணு வச்சிருப்பாங்கல்ல அந்த மண்லே நம்ம போய் இந்த வேலலா செய்வோல வீடு கட்டிட்டு
ஆமா ஆமா அதுதா பண்ணிட்டே இருப்போ ஏனா கல்லி மண்ணுந்தா அது சூப்பராருக்கு வீடு க னா அது அப்டே வீடு மாரியே இருக்கு பாக்கற்துக்கு இப்ப லீவ் டேஸ்லலா பாத்தனா அது இன்னு சூப்பராருக்கு அப்றோ கால்ல கால்லருந்து சாங்காலோ வரைக்கு நம்ம வெள்ளாடிட்டே தா இருப்போ வீட்டுக்கு வெளிய வீட்டுக்கு போவே மாட்டோ அம்மா கூப்ட்டுட்டே இருப்பாங்க வா வா வானு போவே மாட்டோ அது ஒரு ஃபீல் அது வேற லெவலாருக்கு
கரெக்ட்டா சொல்லிட்ட ஆனா இப்ப நம்ப வந்து நம்ம கொழந்தைங்கள வெளிய போய் விளையாடு வெளிய போய் விளையாடுன்னு சொல்ல வேண்டிதா இருக்குது வெளிய
ஆனா எங்க எங்க போதுங்க அதுங்க ஃபுல்லா இந்த டீவி டீ வி இருந்தா போது எனக்கு எந்த வெளயாட்டு வேணா இல்லன்னா எனக்கு எதாது வாங்கி தரியா பேட் ட்டு பாலு நா வெளயாடுவே அதுலியு ரெண்டு பேருக்கு ஒரே கலர் வாங்கி தரலன்னா எனக்கு எந்த கலர் வாங்கி குடுத்த அவனுக்கு
ஆமா அது ஒரு பெரிய பிரச்சன எது வாங்குனாலு ரெண்டு வாங்கனும் ரெண்டு ஒரே மாரி தா வாங்கணு
ஆனா நம்பளுக்கு இந்த மாரி ஒரு டென்ஷன் இல்லாத வாழ்க்க கெடைக்குமா ஏதா ஒரு டென்ஷன் இருந்துட்டே தா இருக்கு என்ன பண்றது சின்ன சின்ன விஷயத் துலல்லா ஒரு சந்தோஷோ இருக்கணுன் நினைப்போ ஆனா அது இருக்கவு இருக்காது நடக்கறத அது பாட்டுன்னு நடக்குது நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சி கிரவுண்ட் லா போய்ட்டு உங்க ஸ்கூல் டைம்ல அந்த மாரி ஏதாவ போய் கூட்டுல்லா போய்ருக்காங்களா உனக்கு அந்த த்ரோ பால் லா விளாடுவீங்ளே
ஆ நா வந்து அவுட்டோர் கேம்ஸ் த்ரோ பால் அது மாதிரி போனது இல்ல நா கேரம் நல்லா ப்ளே பண்ட்டு டிஸ்ட்ரிக் பிளேயர் நானு கேரம்ல அதுக்கப்புறோ எங்க வீட்ல விட மாட்டன்ட்டாங்க
பார்ரா சூப்பரு நீ கேரம் கேரம்ள வ எப்டி வெளாட்னு கேரம் லா
நம்ம ஆக்சுவலி நயன் நயன் காய்ண்ஸ் ஒயிட் கலர்ல நைன் காய்ன்ஸ் ஒருத்தங்களுக்கு எல்லோ கலர் நைன் காய்ன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலா ஆக்சுலி உனக்கு எல்லோ எனக்கு ஒயிட் எனக்கு ப்ளக் அப்டின்னு சொல்லிட்டு அத வச்சி அப்டியே கண்டின்யூ பண்ணு அது ஆக்சுவலா எப்டியேச்
கலர் காயாண்ட் ஒண்ணு இருக்குல்ல சவப்பு கலர்ல
அது வந்து ரெட்டு வந்து காமன் கரெக்ட் நீ சொல்ட்ட நா சொல்ல வந்த நீ சொல்லிட்ட
ஆமாமா அப்புறோ அந்த அது வேற போர்டு வேற எதோ சொல்லுவாங்களே நைஸா இருக்கணு
அம் ஒரு சில பேர்லா வச்சுக்கோய ஒரு சில ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி வச்சிருப்பாங்க நாங்க டோர்னமெண்ட் போனோமா அப்ப என்ன நன்ச்சு ஒருத்தவங்க ஒருத்தவங்களு அவங்களுக்கான ஸ்ட்ரைக்கர எடுத்துட்டு வண்ட்டாங்க நாங்க மட்டு எடுத்துட்டே போல அத வெச்சு எப்டியோ வின் பண்ணோ
ஆனா ஒரே ஒரு வாட்டி மட்டு நா கூட்டு போய்ருக்காங்க ஸ்கூல்ல நா விளையாடிருக்க கரம்ல தோத்துட்ட ஆனா எனக்கு விளையாடத் தெரியாதுல்ல அப்புறோ ஷெட்டில் வெளயாட வெச்சாங்க ஷெட்டில்லா விளாடிருக்கியா நீ
வெளாண்ருக்க ஆனா அந்த அளவுக்கு இல்ல நீ வந்து அவ்ட்டோர் கேம்ஸ் நல்லா விளையாடுவ போல
ஷெட்டில் நல்லா இருக்கு அது அப்புறோ இந்த ஸ்கிப்பிங்ல சொல்ட்டு ஒரு கேம் சொல்லுவாங்க இத்தன கவுண்ட் இருக்கு அப்படின் சொல்ட்டு அந்த ஒரு இது பண்ணுவாங்க அதெல்லா ரொம்ப நல்லா இருக் கு எனக்கு அதெல்லா ரொம்ப புடிக்கு
அக்சுவலா ஸ்கூல்ல நம்ம போறதே கட்டடிச்சிட்டு கிரௌண்டுக்கு ஓடு ஓடிட்டுவோல்ல ஸ்கூல்லல்லா
ஆமாமா அடுத்த தடவ ஸ்கூல் மெம்மரிஸ் பத்தி நம்ம பேசிட்டா பேசிட்டே தா இருப் போ போல எனக்கு தெரிஞ்சி ஆனா நீ ஒரு வாட்டி எப் பனா வந்தனா எங்க ஸ்கூல் டைம் எங்க எங்கனா கூட்டு வந்தாங்கன்னா இங்க வந்தனா மீட் பன்லா நம்ம ரெண்டு
கண்டிப்பா கண்டிப்பா மீட் பன்லா
சேரி சேரி நம்ம அப்றமா பேசலா லேட்டரா பேசலா ஓ
ஆ ஓகே பாய்